ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதும்
ம் சரி என்ன பண்ணுதுற
எஸ் கு எல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ருந்த
ம் சரி அப்ப இன்னக்கி சமயல் பத்தி பேஸ்லாமா
ஆ பேசுங்க சமயல் பத்தி
நீங்க எது பண்ணணுன் நெனக்கிறீங்க உங்களுக்கு எது கத்துக்குணுனு இருக்குது சொல்லுங்க நான் அத சொல்லி தர ஆ
எனக்கு அல்லா ஐட்டம்ஸ் பண்ணனுனு இருக்கு ப்ரசன்ட் வித்தவுட் ஃபயர் என்னன்ன ஐட்டம் இருந்தா சொல்லுங்க
வித்தவுட் ஃபயர் ம் நா அதுதா சொல்ற வித்தவுட் ஃபயர் அப்டின்னா அவியல் அவுள் வாங்கினு வந்து அவுள் தெரியுமா
தெரியாதுங்க
ஒயிட்டா இருக்கும் பால்ல ஊரவச்சி சாப்டுவாங்க
ஆ எங்க கெடக்கூ
டி மாட்ல
டிமாட்
ஆ டிமாட்ல போயி அவுள் அப்டின் கேட்டா தருவாங்க
ஆ அது கேஜி சைஸ் வாங்கணுமா பேக்கெட் வாங்கணுமா
பாக்கெட்னா வாங்கலா அ கேஜியா லூஸா லூஸ்லயும் கிடைக்கும் பேக்கெட்லும் கிடைக்கும் அது கேஜி வா னா நீங்க ஒரு மாசத்துக்கு சாப்டலாம் அதே பேக்கெட் வாங்கிக்கீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படி சாப்டலாம் அது ஒன்னும் கெட்டு போற பொருள் இல்ல
ம்
ம் நெருப்பு இல்லாம செய்யணு அப்படி என்னா சீக்கிரமா செய்யணு அப்படி என்னாலுமே சரி அந்த அவியலை வந்து ஒரு ம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு
ம்
மா அதில் வந்து அதை அப்படியே எடுத்து போட்டு பசைஞ்சிட்டு தண்ணியெல்லா எடுத்துட்டு எடுத்து தனியா கப்ல போட்டுக்கலா போட்டுன்னு நம்மளுக்கு ஏத்த மாரி இந்த பொடிங்க நறைய விப்பாங்க வெளிய ஆ கல்ல பொடி இட்லி பொடி இந்த மாரி கருவேப்பில பொடி இந்த மாரி இதெல்லாமமே நம்ம சேர்த்து அத வெட்ட செஞ்சு சாப்டலா அது ஒரு ரகமா பண்ணி க்கலாம் இன்னொன்னு வந்து அந்த அவியல் அவியல் அப்படியே வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு வெள்ளம் போட்டு பனானா ஒண்ணு கட் பண்ணி போட்டு பனானா ஒரு பனானா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வேணும்னா கொஞ்சமா அவியலும் அ அதுல வந்து வெள்ளமும் ஸ்வீட்டுக்காக அப்படியே ஒரு வாழை
ஆப்பிள் பப்பாயா இதெல்லா கட் பண்ண முடியுமா
அதெல்லா கூட கட் பண்ணி போடலா நம்மளுக்கு ருசிக்கு ஏத்த மாரி நம்ம பால் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு ஊற வச்சு சாப்ட்டோனா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி யான ஃபுட் அது நெருப்பு இல்லாம மிக்சி எல்லாம் எதுவும் தேவை இல்லங்க
ம்
வெறும் அது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இத எல்லாமே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்ட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளுக்கு கடைக்கு
ஆ
இப்ப வித் பஃயரோட என்ன பண்ணலாம்னு சொல்லாமா
ஆ வித் ஃபயர்ரோட என்ன பண்லா
ஆ வித் பயர் நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணு
ம்
ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்புறமா அப்அதுல வந்து இப்ப எண்ணெய ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு ஆ ஆனியன் அ வெங்க தக்காளி சட்னி
தக்காளி சட்னி அப்ப மிக்சியில போடும்னுங்கிலா
மிக்சில தேவல்ல
ம்
அப்படியே போட்டுட்டு தக்காளி சட்னிய வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் பூண்டு உரிச்சிக்கிட்டு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சமா வறுத்துட்டே இருந்தா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஆ நம்ம வந்து நம்ம தக்காளிய போட்டணும் போட்டுட்டு டு அதுல கொஞ்சோ மஞ்ச தூளு அ சேத்துக்குனோ உப்பு சேத்துக்குனோ முடிஞ்சா கொஞ்சோ புளியு சேத்து கொஞ்சோ நல்லா எண்ணெய்லியே வதக்கி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சு எண்ணெ மேல தெளிர்ந்ததுக்கப்பறமா ம் அப்ப வந்து இ நீங்க நல்லா தா தக்காளியே அப்புடியே கரண்டிலியு ம் ஸ்மாஷ் பண்ணிக்லா இல்ல கல்லு சட்டிலியு போட்டு கரச்சி எடுத்துக்லா அ இந்த மாரி ஒருவ க பண்ணிக்லா நீங்க மிக்சி மிக்சி அப்டின்றதுனால மிக்சில செய்ற சமையலு சொ சொல்றே
ம்
தக்காளி வங் ஒரு தக்காளி ஒரு வங்காயோ ஒரு நாலு பூண்டு
நாலு பூண்டு
அ என்னது புளி கொஞ்சோ
பச் மொளக்கா
பச்ச மொளகா பச்ச மொளகா போட்டா பச்ச மொளகா போட்லா இல்ல காஞ்ச மொளகா போல்லா கொஞ்சோ உப்பு எல்லாத்தியு போட்டு மிக்சியில அரச்சிட்டு
ம்
அதுக்கப்மா ஸ்டவ் மேல எண்ணிய கொஞ்சு காச்சிக்கிட்டு கடுகு கல்ல பருப்பு உளுத்தம் பருப்பெல்லா போட்டு கருவேப்ல போட்டு வதக்கிட்டு இந்த மிக்சியில அர ச்சது எடுத்து அதுல ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வெங்காய செட்னி ரெடியாய்டு
வங்காய சட்னி
ஆம்மா
ம்
அது நீங்க சாப்பில்லா தோசைக்கி சாப்பில்லா சாப்பாட்டுக் சாப்பில்லா சப்பாத்திக்கு சாப்பில்லா இட்லிக்கு சாப்பில்லா ரொம்ப சுவையா இருக்கு
ம் உன்னு எந்த ஐட்டம் இல்லியா டிஃபரெண்டா லைக் அ நூடுல்ஸ் மாதிரி இப்டி பண்ண முடியாதா
நூல்டெல்ஸ் மாரி எல்லா கெடயாது அ இதே மாதிரி நா நேத்து வெண்டக்கால ஒரு ஸ்ட்ரே இது பண்ணிவு ட்ட
ம்
வெண்டக்காய வந்து நீட் நீட்டா அரிஞ்சுக்கிட்டு அத ஹாஃபா கட் பண்ணி
ம்
அப்புறமா அத வந்து நல்லா எண்ணெ விட்டு கொஞ்சமா வெங்காயம் போட் டு வதக்கினே இருந்து வெண்டக்காயு உ இல்லா
ஆமா நீங்க வரும்போது ஷெட்டில் பேட்டொன் எத்துட் வாங்க ஷெட்டில் ஆட்ணு வரும்போது லிஸ்டு செட் டில் பேட்டு அரிசி மூட்ட இதெல்லா எத்துட் வாங்கோ
அதுக்கப்புறமா என்னென்ன தேவப்படு
ம் அரிசி மூட்ட ஷெட்டில் சிலிண்டர் எண்ணெ இதெல்லா இல்ல சிலிண்டர் எண்ணெ புக் பண்லா வந்தா அவுங் ஃபிங்கர் ப்ரிண்ட் வெச்சா ஆவு
செரி
நீங்க கார்ல வருறீங்லா கார்ல வறீங்க நீங்கோ காரு தெரிலி தெ கார்லிருந்தா கேஸ் அத அதெல்லா எத்துட் வாங்க நீங்கோ பஸ்ல வந்தா ஒரு அரிசி ஷெட்டில் பேட்டு இத் ரெண்டு எத்துட் வந்தா போது நல்ல ஐட்டம்
ம் காய்கறி
காய்கறி எத்துட்டு வந்தோ காய்கறி எங்களுக்கு தெரியாது அதபட்டி நீங்கதா குக் பண்ணுங்க அப்டி நீ இன்னு எத்துட்டு வந்தோ இங்க கு காய்கறி புளி புளி கூட எத்துட்டு வந்தோ புளி அப்பா அவுங்களுக்கு குடுத்துட்டாங்கோ
சரி வேற என்ன வேணு பாபா கிட்ட பேசினீங்ளா உங்க பாபா என்னா சொன்னாங்க
எங்க பாபாய் ஒன்னு சொல்லல எங்க பாபாய் டுவெண்ட்டி மேல வர்றனு சொல்லியிருக்காங்க
ஆமா அதுக்குள்ள எக்ஸாம் டேட் பினிஷ் ஆயிற போது ஆர்மி டேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு
தெரியாதே எந்த பாபாய் அந்த பாபாய் போனே எடுக்கல
ஆ
ஆ
போன் எடுக்கலயா
எடுக்கல
ஊனுக்கு எதாவது போன் கால் வந்துந்துதா
ஆமாங்க எனக்கு போன் வந்துட்டு இருக்கு எந்த போனோ தெரில இது இது ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கு
ம் செரி செரி ஒடனே நீங்க கால் பண்ட்டுருக்கீங்ளா அது எனக்கு கேக்குது ஒடனே நீங்க இப்ப கால் பண்றீங்ளா எப்டி இல்ல அவுங்களோட பேசிட்டு வந்து கால் பண்றீங்ளா
கட்டாயிடு அது யாரு இல் நான்கால்தா வந்திருக்கு
ம் சேரி
ம் ஒன்னு என்னா பண்ணிருக்கீங்க
நா எல்லா தம்பி எல்லா எதுவும் கா போன் பண்ல அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் அவன் எக்ஸாம் எழுதி தி முடிச்சதுக்கப்புறமாதா போன் வரு அதுவு மூன்றர மணிக்குதான் கால் பண்ணுவான்
ஆ
எங்க அம்மா வந்து குப்பத்துல இருக்காங்க எங்க அப்பா வந்து சாப்பாட்டுக்கு வருவாங்க அது அவருக்காக தனியா நா இப்ப குக் பண்ணணு
ஆ
ம்
அம்மா எப்ப வர்று குப்பத்துலந்து
நாளைக்கு வந்துருவாங்க
என் எனக்கு துபாய் போனதா சொன்னாங்க துபாய், யு எஸ்
ஆமா வீசா கெடைக்கலயா
இல்லயாமா ஓன் ஃபிளைட் இரு கம்மி
ஓன் ஃபிளைட் இருந்தா அப்ப நீங்களு போய் சேர வேண்டியதுதானே
நாங்க நான் ஏன் போ போறேன் நீங்க தானே ஓன் ஃபிளைட்ல போ போறீங்க நான் ஏன் போ போற
மட்லி மார்னிங்கு இதா கிருஷ்ண அது கரூர்லந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து கிருஷ்ணகிரில த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பஸ் கெடைக்காம அங்கேயே வெயிட் பண்ணி
ம்
ம் அதுக்கப்பறம் மார்னிங்கு ஆ சிக்ஸ் ஓ கிளாக்கு நேத்தி சிக்ஸ் ஓ கிளாக் கெளம்புனவுங்கோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் செவனோ கிளாக்தா வந்து இங்க வந்துட்டு போனாங்க
ம் ஆமா அவ்ளோ அவ்ளோ ஜெர்னி எல்லா நாங்க ஜெர்னி பண்ணிருக்கோ நாங்க ஓடிருக்கோ ஜெர்னிக்கு இப்டி வெயிட்டெல்லா பண்ணமாட்டோ
ம் எங்க கிருஷ்ணகிரில இருந்து குப்ப முறைக்கு ஓடிட்ருப்பீங்களா நைட்டு் பன்னெண்டு மணிக்கு எந்த பஸ் சர்வீசு கெடையாது
நைட்டு
பன்னெண்டு மணிக்கு எந்த பஸ்சு சர்வீசு கெடையாது
பன்னெண்டு மணிக்கு யே வந்தாங்க பஸ்ட்டபால் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ